எப்டியிருக்கீங்க
நல்லாயிருக்கங்க நீங்க
ஆஹ நானும் நல்லா இருக்கேன்ப்பா சாப்ட்டீங்களா
இல்லங்க இதுக்கு அப்புறம் தாங்க சாப்டணும் இந்த சப்பாத்தி செய்யலான்னு இருக்கேன் ஆஹ நீங்க என்ன சமையல்
மா பிளஸ் வந்து தோசை தோசைக்கு வந்து வெங்காயம் தோசை செய்ய சொன்ன அப்டி அது செய்யற
சரி சரிங்க நைட்ல யூஸ்வலா டிஃபன் தான் சாப்பிடுவீங்களா இல்ல ரைஸ் சாப் டுவீங்களா டிஃபன் தானங்களா சரி சரி நாங்களு
வில்லேஜ்லாம் எது வேணாலும் ஓகே சாப்பாடு இதெல்லாம் சாப்ட்டுக்குவோம் இவர் வந்து இதுதான்னா இதுதான் இருக்கனும் அப்டின்னு எதிர்பார்ப்பாப்டி அது
ஆஹஹ எனக்குமே நான் அவ அவ்ளவா ரைஸ் வந்து சாப்ட மாட்டேன் நைட்ல இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் என்னன்னா கொஞ்சம் மீதி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா கீழ கொட்டவே மனசு வராதே அதனால என்னன்னா நானுமே கொஞ்சம் இருந்தா சாப் ட்டுக்கிறது
உம் உம்
னா நைட்ல வந்து சாப்பாடு கொஞ்சம் சாப்டக் கூடாதுன்றாங்க ஆஹ இருந்தாலும் என்ன பண்ணது கொஞ்சம் அளவா சாப்ட்க்குவே சில பேருக்கு அத பழகிடுச்சுன்னா அதே சாப்பிடணும்னு நினைப்பாங்க சாப்பாடே
நா மேரேஜ்க்கு முன்னாடி லாம் வந்து சாப்பாடு தான் சாப்டுட்டு இருந்தேன் இப்பத்தான் வந்து டிப்பண்ணு அந்த இதெல்லாம் சொல்ற அப்டி அதனால வந்து டிபன் தான் இப்ப சாப்படுறது
சரி சரிங்க
உம் வாமா சாப்பிடுவீங்க
வரேன் வரேங்க காலையில எத்தனை மணிக்கு எழு வே வேல ஆரம்பிக்கும் சமையல் வேல
நான் வந்து கரெக்டா நான் அஞ்சரைய அஞ்சே அஞ்சரைக்க எல்லாம் எந்திரிச்சுிருவப்பா அஞ்சு அஞ்சு இருபது அஞ்சு பத்து அந்த மாதரி எந்திரிச்சுன்னா ஏழு மணிக்கு எல்லாம் சமையல் எல்லாம் வேலையும் முடிச்சிருவேன்
உம் அதுக்கப்புறம் சமைக்கிற வேலை மீதி வேலை எதனா இருக்குங்களா அவ்ளதான் முடிஞ்சிருமா
அவ்ளதான் முடிஞ்சிரும் அப்புறம் வந்து இனிமே சாயந்திரத்துக்கு தான் ஏன்னா காலையிலக்கும் சாயந்திரத்து மத்தியானத்துக்கும் சேர்த்துதான் செஞ்சிருவேன்
உம் சரி சரிங்க எப்டிங்க நைட்டு சீக்கிரமா படுத்துருவீங்களா அவ்ளோ சீக்கிரமா எழுந்துக்குவே
ஆமா ஆமா நைட்டு ஒரு ஒன்பது மணிக்கெலாம் பாதி தூக்கம் தூங்கிருவோம் ஏன்னா நேரமே எந்திரிக்கிறோமுல ஆஹ
சரி சரிங்க எனக்குமே வந்து எல்லா வேலையும் செய்வேங்க வீட் லுமே எங்க அம்மா வந்து சொல்லுவாங்க எல்லா வேலையும் செய்ற கிளீனாஹ வச்சுக்கணும்னு நினைக்கிற அடிக்க அடிக்க வைக்கற ஆனாலுமே அஹ காலையில மட்டும்தான் சீக்கிரமா எழுந்து இருக்க மாட்டிருக்கே சொல்லிட்டே இருப் பாங்க இப்போ அதுக்கு ஏத்த மாரி பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போவே காலையில சீக்கிரம் எழுந்துமே கொஞ்சம் வேலை சீக்கிரமா முடியற மாரி இருக்குனா அது ஒரு கமிட்மெண்ட்னு வரும்போது தான் நம்மளுக்கு எழுந்து இருக்கணும் தோணுது வீட்லயே இருக்கும் போது சரி நம்ம வீட்டு வீட்ல தானே இருக்கோம் பொறுமையா செஞ்சுக்கலான்ட்டு கால காலையில செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் சரி சாப்டோனா மதியம் சாப்பாடு செய்யலனா ஒரு மதியம் ரெண்டு மணி வரைக்குமே சமைச்சிட்டு இருப்பேன் கிச்சன்லயே அதுவே நம்ம காலையில எழுந்து செஞ்சு டோம்னா நம்மளுக்கு நிறைய நேரம் இருக்கும் அந்த நேரத்துல மீதி வேலை எல்லாம் பார்க்கலாம் துணி துவைக்கிறது பெருக்குறது இந்த மாரி வேலைய எல்லாம் நம்ம பாக்கலாங்க
நீங்க சொல்றது உண்மைதான் ஆனா வந்து வேலைக்கு போயிட்டா உங்களுக்கு அது கண்டிப்பா செய்யனும்னு தோணும் அண்ணாவும் வீட்ல இருந்துட்டு ஒர்க் அந்த ஒர்க் பாக்குறாரா அதனால வந்து உங்களுக்கு அப்டி தான் இருக்கும் நீங்க இதுவே வேலைக்கு இவரு மாரி போயிட்டாங்கன்னா வச்சுங்ளேன் கண்டிப்பா நீங்களும் அது ரொட்டேட் பண்ணிருவீங்க
ஆமா ஆமாங்க நாங்க வந்து இதுக்கு முன்னாடி இருந்தோம்லங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் தெனமும் ஆஃபீஸ் போயிடுவாரு இப்ப இங்க இருக்கிற ஊர்ல வந்து கொஞ்ச ஆபீஸ் வந்து அப்பப்பதான் போற மாரி இருக்கு அதனால என்னன்னா எனக்கு வந்து கா இவரு வீட்லயே இருக்கவே நான் போனா சமைச்சுக்கலாம்னு போ பொறுமையா சமைக்கிறேனா ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த ஊர்ல வந்து அவர் ச சாப்பாடு எல்லாமே எடுத்துன்னு போயிடுவாரு காலையிலேயே அதனால நான் ஏ காலையிலயே லன்ச் வரைக்குமே முடிச் சிடுவேன் காலை உணவும் சரி லன்சுமே சரி காலையி லே முடிச்சிடுவேனா எனக்கு பெருசா வேலை இருக்காது அப்ப அப்ப குழந்தையும் ரொம்ப சின்ன பையனா இருந்தான் அதனால நான் என்ன பண்ணுவேன் மீதி வந்து இந்த பாத்திரம் வெளக்குற வேலைதான் அது எல்லாம் கிச்சன் எல்லாம் புல்லாஹ எல்லாத்தையுமே ஏற கட்டி எடுத்துன்னு போய் அந்த சிங்க்ல போட்டுட்டு எல்லா துடை ச்சுடுவேன் எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாத்திரத்தை வெளக்கி வெளக்கி காய வச்சுடுவேன் அவ்ளோதான் உம் மீதி வந்து ஈவ்னிங்ல ஒரு வாட்டி பெருக்குவேன் டைம் இருந்தா ஒரு ரெண்டு வாட்டி பெருக்குவேன் அவ்ளதான் எனக்கு காலையில வந்து எழுந்துக்கணும்னு ஆசை தான் ஆனா வந்து எழுந்துக்காம இருக்கிறதே ஒரு பெரிய ஒரு இதுவா இருந்ததுங்க இப்போ வந்து ஸ்கூலுக்கெல்லாம் போவே எனக்கு கொஞ்சம் பரவால்ல ஆனா அத நான் பழக்கம் படுத்திக்கணும்னு தான் அலாரலாம் வச்சு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்து ஆறு மணிக்கு எழுந்துக்கற மாரி வச்சிருக்கேங்க ஆனாலுமே ஆறரை மணி ஆயிருது எழுந்துக்கறதுக்கு ஆனா நைட்டுமே எல்லாம்
நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா ஆறு மணிங்க போது அஞ்சரைன்னு வைங்க அப் பண்ணேதா ஏசோபா இல்ல கோவிச்சுக்காதீங்க
இல்ல புரியுது புரியுது எனக்கு ஆக்ச்வலி எனக்கு எங்க வீ அஹ அஹ எனக்கு எங்க வீட்லேயே சொல்லுவாங்க இப்ப ஆ எனக்கு வந்து அந்த மாரி எனக்கு ஒரு யாருன்னா வந்து இந்த மாரி சீக்கிரமா எழுந்து வேலை முடிச்சுடுவாங்க அந்த மாரிலாம் சொல்லும் போது எனக்கு வந்து ஒரு ஒரு மோட்டிவேஷனல்லா இருக்கும் இவுங்க எல்லாம் எழுந்து முடிச்சுடுறாங்க அந்த மாரி நம்மளும் இருக்கணும் பொதுவாவே எனக்கு எப் அப்டின்னா உம் யாராருந்தாலுமே நான் ஒரு ஒருத்தவங்க கிட்ட நல்ல விஷியமும் இருக்கும் கெட்ட விஷியமும் இருக்கும் நான் வந்து எல்லார் கிட்டையும் இருக்க நல்ல விஷியோ கத்துக் ப்ப நானு எனக்கு அது யாருன்னா இருப்பாங்க அவுங்க எல்லாம் மே வந்து நல்லதாவும் பண்ண மாட்டாங்க கெட்டதாவும் பண்ண மாட்டாங்க எல்லாம் கலந்துதான் இருப்பாங்க அப்டி இருக்கும்போது ஒரு சில பேர் நல்ல விஷயம் பண்ணும் போது அது எனக்கு வந்து நானுமே என்னோட லைஃப்ல வந்து கொண்டு வரணும்னு நெனைப்பேன் எனக்கு தெரிஞ்சவங்களும் ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில எல்லாமே வேலைய எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா ஃப்ரீயா இருப்பாங்களா அதை பாக்கும் போது எனக்குமே வந்து சரி நம்ம இந்த இந்த விஷயத்த நம்ம லைஃப்ல கொண்டு வரணும் அப்புறம் ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா அவுங் வீடு ரொம் ரொம்ப சுத்தமா வச்சிருப்பாங்க
ஐயோ இங்கெல்லாம் அப்டிதாப்பா உ ந நீங்க என்ன நினைச் ஜல் வீடியோ கால்ல கூட காட்ரே பாருங்க இவர் பொறுத்தளவுக்கு இப்ப வந்து எடுத்த பொருள் எடுத்த இடத்துல இருக்கணும் இவர்கிட்டில கொஞ் கொஞ்ச கூட கான்பர்மேஷன் ஆனுமே நிஜமாளுமே அப்டிதான் ஃபாலோ பண்ணிட் ருக்கேன்
உம் உம் எனக்குமே வீடு சுத்தமா வச்சுக்கிறது தான் புடிக்கும் என்ன கெழந்த இருக்கவே அந்த பொருள் அங் போடவே இப்ப கொஞ்ச கொஞ்சமா உம் இப்ப வந்து எல்லாத்தையும் ஒரு பேக்ல போட்டு எடுத் இது வச்சுட்டே இருப்பேன் நானே நான் எடுத்து எடுத்து வெப் அப்பா எடுத்து எடுத்து கலைப்பான் ஒரு அளவு என் என்னால எவ்வளவு முடியுமோ அவ்ளோ சுத்தமா நானுமே வந்து வச்சுட்டு இருக்கேன் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் என்னன்னா கொஞ்சம் இந்த காலையில எழுந்துக்கறத அதுமே நான் வந்து எழுந்துட்டேன்னா ஒ ஹ
இல்ல இல்ல மாத்தி
அம்மாக்கு முதல்ல சந்தோஷமா இருக்கும் இப்ப ஓரளவு எழுந்துக்கிற ஆரவ் மன்னிக்கி அஹ் இதுக்கப் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பழக்கத்தை கொண்டு வரணும்
ஏன்னா நீங்க இங்க சிட்டியில இருக்குறதுனால உங்களுக்கு அது தெரிவிக்காது இதுவே நீங்க கிராமத்துல எல்லாம் இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த மணிக்கு இத்தன மணக்கு ஏந்திரச்சு ஆகுனும்
உம் ஆமா வாசல் தெளிச்சு கோலம் போடணும் நறைய வேல இருக்கும் அங்க
கா இங்க எல்லாம் திட்டுவாங்க நைட் ஆனா இ கிராம் இல்ல நேரமே தூங்கிருவாங்க
ஆம்மாம்மாங்க
பகல்ல வந்து கம்பல்சரி அஞ்சு நான்லாம் ஒரு அஞ்சு லீகல்லா வந்து நான் அஞ்சு இருபதுக்கெள்ளாம் எழுந்திரச்சிட்டேன் ஏழு மணிக்கெல்லாம் சமைச்சே முடிச்சிட்டேன்
உம்
சாப்பாடு வந்து அடுப்புல தான்ப்ப சமைப்பேன் அடுப்புல சமைச்சிட்டு வெறகு அடுப்பு
உம்
குழம்பு வந்து கேஸ்ல வச்சுட்டு அதுல போய் மறுபடியும் விறகடுப்புல வச்சிருவேன் பொரியிலும் ரசமும் கேஸ்ல அது மாதிரி
ம் சரி சரிங்க உங்களுக்கு ஒரு இங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குங்களா அடுப்புல வைக்கறது
அடுப்புல வைக்கிறதுன்னா ம் அம்மா வந்து தேங்காய் எவரந்தான் பண்றாங்க மட்டை இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாவே கிடைக்கும் அதனால வந்து எங்களுக் அந்த விறகு தொலை எல்லாம் தாங் இருக்காதுன்ன வச்சு
டக்குன் நறையோ வெ ச சாதமா சீக் சிக்ரமாவேந்
வெந்துரும் ஆமா சாப்பாடு சீக்கிரம் வெந்துரும் கா த் தோட்டமான இடம்மார் இரு
ஆமா ம் மா ஒரு சமைக் கோ நல்லா இருக்
உம் ஏன்னா வீடுபூற செடி வேற வச்சிருக்குகோமா அது வேறையா அதனால சீக்கிரம் வேலையும் முடிஞ்சிரும் அதே மாதிரி உடம்புக்கு கொஞ்சம் நல்ல தானே என குக்கர் சாப்பாடே நாங்க நேத்து ஒரு நாள் தான் அப்புறம் மாசத்துல ஒரு நாள் தான் குக்கர் குக்கர் சாப்பாடு அது
நாங்க வந்து தண்ணி இந்த ஒலை வச்சு அரிசி போட்டு அந்த மாரி தான் வடிச்சிட்டு இருந்தேன் இப்போ வந்து என்னன்னா வேற கடையில் அரிசி வாங்குறோமா கடையில பார்த்தா நம்ம வாங்குற அரிசி வந்து வேக வைக்கும் போது ஒடையரம இருக்காது குக்கர்ல ச்சா அவ்வளவு அருமையா இருக்கு ஆனா நம்மது வேக உடையுது ஆனால தான் நான் வந்து சொல்லிட்டே குக்கர் சாப்பாடே சாப்பிட முடியல நீ பழைய கடையிலே வாங்கு க்கு நம்ம வடிச்சே சாப்பிடலாம் அப்படி நான் சொல்லிட்டேன் அது இந்த குக்கர் சாப்பாடு சாப்பிட்டா நம்மளுக்கு அந்த மூ ட்டு வலி பிரச்சனை அந்த மாதிரிலாம் வருதுன்னு சொல்றாங்க
உண்மைதான்ப்பா அதனாலேயே நான் வந்து சாப்பாடு விறகடுப்புலதான் வடிப்பேன் தண்ணி ஊத்தி வடிச்சிருவேன் அந்த அளவுக்கு தான் பண்ணுவேன் எனா குக்கர் சாப்பாடு என்னைக்காவது ஒரு நாள் போ அ காய்கறியுமே நான் ஃப்ரிட்ஜுகுள்ள எந்த காயுமே வைக்க மாட்டன் வாடனா கூட நான் வெளியேதான் வைப்பேன்
உம் அது சில பேருக்கு புடிக்காது அது வந்து ஃப்ரெஷ்ஷா சமைச்சாதான் அவங்களுக்கு
ஆஹ் அம்மா வந்து சந்தை போறனாலும் அப்பப்ப காய் வாங்கிக்கறனாலும் எங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை இல்ல
இந்த மாதிரி சமைக்கிறதுதான் நல்லது ஏன்னா நம்ம சேத்து வச்சு பிரிட்ஜ்ஜூல இருக்குமோது என்னன்னா ஒரு பொருள் கெட்டு போச்சுன்னா அதோட கிருமியெல்லாம் என்னாகும் பொருள் வருது அப்படி இப்படின்னு சொல்றாங்களா இப்பல்லாம் நம்மளால எதுவுமே வந்து எடுத்துக்க முடியல ஃபுட் பாய்சன் அந்த மாதிரி
மா இது எதுவுமே கடையிலயும் சாப்படுறது இல்ல ப்ப நாங்க கட சாப்பாடு சாப்ட்டு இப்ப எவ்வளவு நாள் ஆகுது ரெண்டு மாசமே இருக்கும் கடைக்கே போய் சாப்டறதே கெடையாது எல்லாமே வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டுக்கிறோம் இன்னொன்னு வந்து கோயில் கும்பாபிக்ஷே வேற வச்சிருக்கறமா அதையும்மு கடையிலயும் சாப்புட முடில
உம் சேரி சேரிங்க அந்த மாரி நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாது ன்னு வாங்க அதனால
உம் உம்
சேரிங் சேரிங்க உங்ககிட்ட பேசன்து ரொம்ப மகிழ்ச்சிங்க கொஞ்சம் மனசு நிறைவா இருந்தது மீண்டும் பேசலாங்க நன்றிங்க
நன்றிங்க சேரிங்க நானும் ஒரு கால் பண்ணிக்கவா
ம் சேரிங்க
ஆஹ் அடுத்த கால் பேசிக்கலாம் சரி ஓகேங்க ரொம்ப நன்றிங்க உங் பேசுறது மிக்க மகிழ்ச்சியா இருந்தது